சிஸ் கேக்குதா
ஹலோ
ஹலோ ஆ கேக்குதா சிஸ் கேக்குது சிஸ்டர்
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே சிஸ்டர்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானா சும்மாதா சிஸ்டர் சும்மா வேடிக் பாத்துட்ருக்கே வெளியே உக்காந்து நீங்க
சேம் அதே தா
ஓ ஒர் ஒர்க்கு எதுனா போறீங்ளா சிஸ்டர்
ஆ ஒர்க் பண்ணிட்ருக்கே அதோட பாப்பா எல்லா இருக்காங்க அதனால அப்டியே பாத்து
என்ன ஒர்க் பண்றீங்க
இதுவா இது வந்து இது பேங்க் பஜார்ல ஒரு ஒர்க்கு நார்மல் தா காலிங்ஸ் மாரி
டெட்டிகாலிங்கா
ஆமா
ஓகே ஓகே சிஸ்
நீங்க
நா ஏ டி எம் க்ராசஸ்ல ஒர்க் பண்ற சிஸ்டர்
ஓகே ஓகே அ சாப்ட்டாச்சா இனிமேல் தானா
இல்ல சிஸ்டர் இனிமே தா ம் நை ஆகு நைன் ஓ க்ளாக் கிட்ட ஆகு
நைன் ஓ க்ளாக் ஆகுமா
ஆமா ஏனா நைன் ஓ க்ளாக் சாப்ட்னா அப்டியே டக்குனு தூங்கிடுவே
ஓகே வீட்ல சமைப்பாங்ளா
ம் ஆமா சிஸ்டர் நா காலேஜ் முடிச்சி ஒன் இயர் ஆகுது ஒன்னியர் தா ஒர்க் பண்ணிட்ருக்கே வீட்ல அம்மா செஞ்சிடுவாங்க
ஓகே அன்மேரிடா
ம் ஆமா சிஸ்டர் மோஸ்ட் ஆப் எல்லாரு மேரிடா தா இருக்காங்க
ஆமாமா பரவால்லயே குடுத்து வெச்சவுங்க
ம் ஹீம் ஆனா ஏஜ் ஆகல இல்லையா அதனால குடுத்து வெச்சவ்ங்ளா இருக்கே ஏஜ் ஆனதுக்கப்றோ அப்டிலா இல்ல இன்னு த்ரீ மந்த்துல ஏ சோலிய முடிச்சிருவாங்கன் நெனைக்கிறே
இல்ல இப்போ ஒன்னு தெரியாது மேரேஜ்க்கப்றோ அப்டியே சிங்கிளா இருந்திருக்கலாமேன் தோணுல்ல
ம் அதுதா இப்பத்துலவே தோணுது ஏனா எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு மேரேஜ் ஆயிட்டு அவுங்க சொல்ற ஆப்ஷன் வெச்சி பாத்தா இப்பத்திக்கி வேணான்ற மைண்ட் செட்ல தா இருக்கே
ஓகே ஓகே
அ அதனாலதா வேணான்னு சொல்றே ஆனா என் வீட்டு்ல என்ன விடமாட்டாங்க போல
உங்களுக்கு சமைச்சு குடுத்து குடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க வேலைக்குல்லா போய்ட்டு வந்தீங்கன்னா இப்ப மேரேஜ் எல்லா ஆயிடுச்சுனா நம்பளே தானே எல்லாமே பண்ணணு
இததா சிஸ்டர் நானு இப்ப என்னன்னா இப்ப வேலைக்கு போய்ட்டு வரமா நம்ம வேலைய பாத்தமா வருவே சாப்டுவே தூங்குவே திருப்பி கால வேலைக் போவ வருவே இந்த மாரி போய்ன்டு இருக்கு வாழ்க்க இதுல திடிர்னு ஒரு கல்யாணம்னா நம்ம மத்தவங்களுக்காக வேற யோசிக்கணுமே
நானு அப்டிதா இருந்தே நாலா எதுவுமே கத்துக்கவே இல்ல வேலையெல்லா தனியாதா இருந்தே அம்மாதா ஃபுல்லா சமப்பாங்க மேரேஜ் எல்லா ஆய்ட்டு வந்து எல்லாமே ஏ டு இசட் நம்ம தா பாக்கணு அப்டிங்கிறப்போ ரொம்ப கஷ்டோ
இப்டிலா ஒரு அட்வைஸ் சொல்ற இப்ப எதுக்கு நம்பளுக்கு கல்யாணோன் தோணுது சிஸ்டர் கல்யாண பண்ணுவோ இல்ல பண்ணி போ நல்லா இருக்கு லைஃப் அப்டின்னா கூட கொஞ்சோ பய இல்லாம இருக்கலா எல்லாருமே இதே மாரி சொல்றப்ப என்ன பண்றது எனக்
நீங்க வந்து இப்பவே எல்லாமே கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியாது ரொம்ப செல்லமா நம்ம இருந்துட்டோ வீட்டுல அப்டின்னா மெரேஜ்க்கு அப்றோ கஷ்டமா இருக்கு
அதுதானே சிஸ்டர் கத்துக்க முடிய மாட்டேதே நானு யூடியூப் அது செய்வே நல்லா செய்வே ஆனா அது நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப என்னென்ன போட்டோன்ற ஞாபக இருக்க மாட்டுது
நாலா குக் பண்ணது கெடையாது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஆனா குக் பண்ணது கெடையாது மேரேஜ் பண்ணி வந்தா குக் பண்ண ஆரம்பிச்சே ஆனா நல்லா பண்ணுவே ஒரு டிஷ் பண்ணாலு எனக்குல நல்லா வரு இருந்தாலுமே வந்து ஒரு டைம் பண்றது நெக்ஸ் ஸ் டைம் கரெக்டா வராது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா வரு செகண்ட் டைம் வராது இப்ப நம்மளா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி எப்டியோ சாப்ட்ருவோ இப்ப கொழந்தைல்லா வந்தக்க அப்றோ புதுசு புதுசா கேட்பாங்கல்ல இந்த மாரி பண்ணி குடுங்க அந்த மாரி பண்ணி குடுங்க அப்டின்னு கஷ் செரி வெளில அந்த ஜங்க் ஃபுட்டலா அவாய்ட் பண்ணோ அப்டிங்கறதுக்காகவே நெறைய கத்திட்டு கத்திட்டு பண்ண வேண்டியதா இருக்கு அதுவே நமக்குகெல்லா ஒரு பெரிய டாஸ்கு மாரிதா இருக்கு ஒரு ஒரு நாளு யோசிச்சு ஸ்கூல்லா போறாங்க அப்டின்னா டெய்லி ஒரே மாரி குடுக்க முடியாது
ம் ம்
ஒரு ஒரு நாளு டிஃப்ரண்ட் டிஃரெண்ட்டா குடுக்கற மார் இருக்கோ
இதுக்குன்னே நம்ப படிச்சிருக்கணு போலயே
ஆமா தனியாவே நம்ம இப்ப நீங்க ஒரு டிஷ் குடுக்குறீங்கன்னா அத அவுங்க சாப்ட்ணு ஹெல்தியாவு இருக்கணு அது வந்துட்டு அதுல எதுவு அவுங்க எடுத்து வக்கிற மாரி இருக்க கூடாது இதெல்லா யோசிச் சி நம்ம செஞ்சு ஒரு டிஷ்ஷ குடுக்கணோ அந்த சாப்பாடு திரும்ப ரிட்டர்ன் வரக்கூடாது
இப்போ இவ்வளோ இருக்கா
ஆமா இப்ப நம்மள போட்டோம்னா ஒரு கருவேப்புல இருந்தா கூட எடுத்து வச்சிருவோ இல்ல நா கூட திட்டு வாங்க ஏதோ ஒன்னு நம்ம பண்ணுவோம்ல அதெல்லா கண்ணுக்கு தெரியாத மாரி நம்ம அங்க சாப் பாட்ல போட்டு குடுக்கணு
ம்
அது எடுத்து வக்கிறது கூட ஒரு சோம்பேறி தனப்படுதுங்க பசங்களல்லா
இது வேறயா நா என்னமோ நார்மலா நெனச்சிட் ருந்த நீங்க சொல்றப்ப இன்னு கொஞ்சோ பய அதிகரிக்கதே
அப்டிதா இருக்கு நானு அப்டிதா புதுசா இப்பதா கத்துக்குற
வேல மத்த வேலலா செய்வ வீட்ல வீட்ல இருக்க அந்த வேல எல்லாமே செஞ்சுடுவ இந்த சாப் மில் மட்டுதா வரமாட்டது எவ்ளவோ ட்ரை பண்ணாலு அது அவ்ளதா போல எங்க மம்மியு நா மேரேஜ் வரப்பதா எனக்குமே இதெல்லா செய்ய தெரியாது எனக்கு அவ்ளவா நா எதுமே கத்துக்கல அதுக்கப் பறந்தா ஒன் ஒன்னா கத்துப்ப நானே கத்துக்கின ம்பாங்க அதுக்குமே கத்துக்கறதுக்குலா ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுல்லயா அதுக்கப்பற அந்த இன்ட்ரெஸ்ட் இலலனா என்ன பண்றது
இல்லல்ல நீங்க பண்ண பண்ண வந்ரு இப்ப எனக்குலா வந்து நா இன்னொருத்தவங்க சமைச்சு சாப்றத விட எனக்கு என்னோட எங்க அம்மா செய்றதா எனக்கு புடிக்கு நா இன்னொருத்தங்க வீட்டுக் போனா அவங்க சாப்பாடு எனக்கு எப்டி புடிக்குன் தெரிலயேங்கிறதுக்காகவே நா சமைக்க ஆரம்பிச்ச உம்
ஓ
அப்டி வி எங்க அம்மாவோட ரெசிபீஸ்ஸா நா கத்துக்குட்டு கத்துக்குட்டுதா நா பண்ண ஆரம்பிச்ச ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டெய்லி கேப்ப இது எப்டி அது எப்டின் சொல்லி அப்டியே நா கத்துக்க ஆரம்பிச்ச சாப்பாடு அம் மே வீட்ல இருக்கவங்களுக்கு அப்டியே பழகிடுச்சு சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு மே ஏ ஹஸ்பண்டுக்கு அவங்க அம் அவங்க அம்மா சமைக்றதே கொஞ்சோ இதுவாக ஆய்டுச்சு அவ சமைக்கிறதுதா நல்லாருக்கு அப்டிங்கிற மாரி
ம்
இந்த மாரி பண்ணிக்கிட்டு விடுங்க
உஹ
சொல்லுங்க நீங்க ஒரு பொண்ணா வீட்ல
இல்ல சிஸ்டர் தம்பி இருக்கா அவ இப்பதா காலேஜ் ஜு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா படிச்சுட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா.. நானு ப்ரோ எங்க மம்மி டாடி அப்றோ சித்தி சித்தப்பா அத்த கூட இருக்காங்க அது அப்பத்துல சின்ன வயசுல இருந்து அவங்க ஏ கூடயே இருந்துட்டாங்க சித்தப்பா ஊர்லதா அவ்ளோ வேல இருக்காதுல்லயா சொன்னாங்க சென்னையில இருக்கணுன்றதுக்காக அப்பா கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க
ஓகே
அப்டியே மேரேஜ் பண்ணி இங்கயே இருக்காங்க எங்க கூட ஜாயிண்ட் ஃபேமிலியா
பரவால்ல ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்கள
ம் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்டு நார்மலா நார்மல் வீ்ட்ல இருக்கிறப்ப ஜாயின் ஃபேமிலி இருந்தா ஸ்பேஸ் பத்தாதுன்றதால இப்பதா தனியாவே இருந்தோ இங்க ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு கொஞ்சோ பெருசா இருக்கனால பிரச்சன இல்லனா ஆளுக்க்காள் ஒரு ஒரு ரூமா அந்த மாரி கட்டிட்டு ஓ ஒன்னாதா இருக்கோ ஜாய்ண்ட் பே
ஆனா இப்ப ஜாய்ண் ஃபேமிலினாலே வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி சமையல்லா போகுமே
ம்ஹ்ம் எங்க வீட்ல வந்து எங்க சித்திக்கு வந்து அவங்களுக்கு ஒன் இயர்தா ஆகுது மேரேஜ் ஆயி வந்து அவங்களுக்கு அவ்ளவா சமையல என்ன மாரி கேஷ்தா சமைக்க தெரியாது அது இல்லாம கொஞ்சோ அவங்க மம்மி செய்த பாத்து செய்ய கத்துக்குனாங்க கொஞ்சோ செய்றாங்க
உம்
ஆனா அது வந்து நல்லா இருக் க்க மாட்டுது எங்களுக்கு பிடிக்க மாட்டுது
ஓகே
அதனால எங்க வீட்டல யாரு வேண்டாம் சமைக்க வேண்டா அம்மாவே சமைக்கிட்டு அப்டின்னால அவங்களே சமைச்சிருவாங்க யோசிக்காம
எல்லாருக்குமே
ஆம்மா ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு சேர்ந்து
பரவால்லயே நமக்குல்லா வந்து ஒரு அளவு சாப்பாடு மாரி இருக்கு எக்ஸ்டரா யாராச்சு வீட்டுக்கு வந்தா கூட தண்ணி ஊத்னா ரொம்ப தண்ணி அதிகமா போயிடும் இல்ல பத்தாம போயிடும்
இப்ப எங்க மம்மினா அசால்ட்டா இவ்வுளத்தயும் அசால்ட்டா சமாளிச்சுடுறாங்க இவ்வளவ் வச்சா கரெக்டா இருக்குனு நம்ம இந்த மாதிரி யாருல்லா வந்துட்டு பத்து பத்தாம கொஞ்சமா வச்சா அசிங்கமாயிடுமே மீந்துட்டா கூட பிரச்சன இல்லை இவ்ளோ வெச்சனு கேட்டா கூட நம்ம சூடு பண்ணி எதன்னா ஒன்னு சொல்லிக்கலா ஆனா இருக்கிறவங்களுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா பேசாம ஒரு நாலு அஞ்சு டிஷ் செஞ்சிருனு
என்ன தா
ஹலோ சிஸ்டர் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் கொஞ்சோ வெளியவாங்க உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது ஹலோ சிஸ்டர் எங்க இருக்கீங்க